நா நா இப்பதா டியூசன் ம் இது முடிச்சுட்டு அப்டியேரு நீங்க என்ன பண்றீங்க
நா இப்போதா ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணட்டே மார்னிங்கே அடுத்தது ஸ்கூலுக்கு கெளப்பணு அ ஸ்கூல் கெளம்பத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கே கொஞ்சோ ஆ ஆபீஸ்ல ஒர்க்கு இருக்கு
ம்
போய் அ ஸ்கூல்ல கொஞ்சோ ரே ரேனவட் பண்ணனு அதுக்கான திங்ஸ்ல்லா எ கெடக்கு அப்டின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கே
ஓகே ஓகே இங்க மூணாவது பிஸ்னஸு இது பண்றீங் அதான டான்ஸ் அஸ்வல்லேஸ் ஸ்கூல் அ இப் எப்டி அது மூணு ஹேண்டில் பண்றீங்க எங்களுக்கு ஒரு இது வி டியூஷன் ஈவினிங் டியூஷனே எனக் ரொம்ப இது பேர்டனா மாறி இருக்கே
ம் ம் எனக்கு வந்து இது பழக்கிடுச்சுன்னு வெச்சுக்கோங்களே சின்ன வயசுல வந்து ஆ சின்ன வயசுல இருந்து இது பழக்கிருச்சு ஆ கரெக்டா ஸ்கூல் போகணு அது அப்பறோ டியூஷன் போனும் அப்றோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்கு போனும் அப்பறமே ட ஆ நைட்ட வந்து வீட்டுல அம்மாக்கு எதானு ஹெல்ப் பண்ணுவே அது மாரி பிஸியாவே வச்சுக்குவே சின்ன வயசுல இருந்தே ஃப்ரியா இருக்கிறதுல அப்ப பிஸியா இருந்து ஃபாலோ பண்ணது இப்ப அப்பே பிஸியாவே வச்சுக்கிறது சும்மா இருந்தா எனக்கே கொஞ்சோ சலுப்பா இருக்கு அதனால ஏதாவது ஒன் பண்ணிட்டே இருக்கணும்னு தோணி.., அது கொஞ்சோ பர்டன் ஹ இருக்க மாரி இல்ல அப்டியே ஜாலியா எடுத்துட்டு போறது..,
ம் எனக்கே எனகில்ல இப்போ ஒண்ணுமே இல்ல, காலையில எந் எந்திரச்சு ஏதோ வீட்டு வேலை பண்ணி அது, இதுதா.., ஒர்க்க ஒண்ணுமே இல்ல. அப்புறோ இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கறப்போ அத படிச்சா ஈவினிங் இவங்க டியூஷனுக்கு வரப்போ, நம்ம அதுக்கு கொஞ்சோ ப்ரிப்பேர் பண்ணாதானே நம்மளுக்கு நல்லா போல்டா இது அவங்களுக்கு எந்த டவுட்னாலும் ஷியர் பண்ண முடியு அதப் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க வேற டியூஷனுக்கு வரது வரது குள்ள அத பண்ணி அவங்க டியூஷன் முடிஞ்சு போறதுக்குள்ளயே செவென் தெர்ட்டி ஆயிடு ஆ இதுவே எனக்கு ரொம்போ இதா இருக்கு எனக்கு அத இதே ரொம்ப பேடன் மா தி இருக்கு என்ன என்ன ஒரு சைடு சைட் பிஸ்னஸ் மாரி இருக்கு ஆனா அது எனக்கு ஏதோ பேடன் மாரி இருக்கு
ம் ம் இங்களு கொஞ்சொ இவரு ஹெல்ப் பண்ணுவாரு அப்றொ பசங்களு கொஞ்சொ தெரியு அவ்ங்களுக்கு தெரியு அம்மா இவ்ளோ வொக் பண்றாங்க கொஞ்சொ நம்ளு ஹெல்ப் பண்லா நம்ம எதுவு ராவ்டி பண்ணக் கூடாது ராவ்டி பண்ணுவாங் ல வெளில போய் ராவ்டி பண்ணிக்குவாங்க வெளில போய் வெளாண்டுட்டு வந்துருவாங்க வீட்டுக்குள்ள எதுவு சத்தம் போட மாட்டாங்க நம்மள ஃப்ரீயா கொஞ்ச ஒர்க் பண்ண உட்ருவாங்க வீட்டுக்கு வந்தா சும்மா ஜாலியா வெளாடுவாங்க சண்ட போட் டுக்ற மாரி வெளாட மாட்டாங்க ஆனா வெளிய இருந்து மட்டு பிரச்சனைய நல்லா இழுத்துட்டு வருவாங்க அதுக்கு வேற போய் பஞ்சாயத்து பண்ணிட்ரு க்னு டெய்லி ஈவ்னிங் இங்க பால போட்டாங்க அங்க ஜன்னல கண்ணாடிய ஒடச்சிட்டாங்க அப்டி சொல்ட்டு டெய்லி எதாது ஒரு ப்ராப்ளம இழுத்துட்டு வந்துருவாங்க அத வந்து போயி காம்ப்ரமைஸ் பண்ணி இதுக்கப் பற எது பண்ண மாட்டோ சொல்லி அதுக்கொரு அமௌண்ட குடுத்து செட்டில் பண்ணி ஏன்டா இப்டி பண்றிங்கன் கேட்டா சாரி மம்மி அப்டிம்பானுங்க இத இது கொஞ்ச டென் ஷன் ஆகு செரி இந்த வயசுல வெளாடாமா எந்த வய்சுல வெளாட போறாங்க
அ செரிப்ப
செரி பண்ணட்டு பண்ணட்டு அப்டின் விட்டுர்றது கொஞ்சொ எது டேமேஜ் பண்ணாம விளாடுங்க இல்ல க்ரௌண்ட் இருக்குல்ல க்ரௌண்ட்ல போய் விளால்லாம்ல அப்டி சொல்றது அப்டியே அவ்ங்களு கொஞ்சொ நேரொ க்லா க்ரௌண்ட்லா ஏதாவ்து குப்ப வந்து விளாண்டுட்டு போறவ்ங்க குப்ப போட்ருந்தாங்க அப்டின்னா குப்பையெல்லா க்ளீன் பண்ட்டு அங்கதா தாத்தா பாட்டி இருக்காங்க அங்க கொஞ்சொ காடனிங் ஒர்க்ஸ்லா இருக்கு அந்த காடனிங் ஒர்க்ஸு பசங்க பாத்து பாங்க தண்ணி போ தண்ணி தெளிக்கெற் து அந்த செடியில ஏதாவ்து பூச்சி ஏதாவ்து இருந்ததுன்னா அதுக்கு மருந்து வச்சிருக்காங்க அதுவும் அவங்களே பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பாத்துட்டு தாத்தாக்கு ஏதாவது கடைக்கு ஏதாவது போணும் பாட்டிக்கு ஏதாவது போ வாங்கிட்டு வரணும் அப்படின்னா வண்டி எடுத்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துருவானுங்க கரெக்டா ஆஹ் இதெல்லாம் கொஞ்சம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு தாத்தா பாட்டிக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றதுனால எனக்கு கொஞ்சம் ஒர்க் கம்மி அவரும் கொஞ்சம் கொஞ்சம் பாத்து அவரு ஸ்கூல் வந்து நான் பிப்டி பர்சன்ட் பாத்துக்குரேன்னா அவரு பிப்டி பர்சன்ட் பாத்துப்பாரு நான் நா ஸ்கூல்ல மட்டும் பாத்துக்குவேன் அவரு அவர தான் வெள்ள போய் பாத்துக்குவாரு ஏதாவது திங்ஸ் வாங்கறது மீட்டிங்ஸ் ஏதாவது போறது இல்ல வெளியே கான்பரன்ஸ் ஏதாவது எல்லா ஸ்கூல சேர்ந்து கான்பரன்ஸ் ஏதாவது மீட்டிங் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் போறது அப்புறம் ஸ்கூல் டெவலப்மெண்ட்ட்க்கு ஏதாவது மீட் ஏதாவது இருந்ததுன்னா அவரு போய் பாத்துப்பாரு நான் இங்க வீட்டுல் ஸ்கூல்ல இருக்க கிளாஸ் மெயின்டெய்ன் பண்றது ஸ்டாப்ஸ் மெயின்டெய்ன் பண்றது ஆ க்ளாஸ்ல சப்ஜெக்ட் மிஸ் எதாவது லீவ் அப்டின்னா அவங்கள மெயின்டெயின் பண்றது அது மட்டும் பாத்துக்கிறது ம் அப்டியே ஜாலியா போகும் இது முடிச்சுட்டு ஒரு ஹாப்னார் ஒன் ஹவர் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரெஸ்ட் எடுத்தேன்னா அப்புறம் டான்ஸ் கிளாஸ் போனோனா ஜாலியா
ம் ம் டான்ஸ் எல்லாம் நீங்க சின்னதுல இருந்தே இது பண்ணதா பிராக்டிக்ஸ் பண்ணி இது பண்ணிருக்கீங்களா இந்த கோச்சிங் கிளாஸ் அது மாதிரி போனீங்களா
ஆ சின்ன வயசுல வந்து நானும் டான்ஸ் கிளாஸ் போயிருக்கேன் டான்ஸ் கிளாஸ் போய் அங்க கத்துக்கிட்டது தான் அங்க ம் அப்புறம் ஒரு ஸ்டார்ட்டிங் வந்து கத்து கொடுக்கும் போது ஃபீஸ் வாங்கிட்டாங்க ஆ த்ரீ டூ சிக்ஸ் போ்ச அப்புறம் நான் நல்லா டான்ஸ் பண்ன்- அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஃபீஸ் எ தும் வாங்கறதுல அப்புறம் ஈவன்ட் ஏதாவது- ம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி கொடுப்பேன் சின்ன வயசுல இருந்து ஒரு காலேஜ் படிக்கும் போதே ஈவண்ட் ஏதாவது வந்துச்சு அப்டின்னா அவங்களுக்கு போயி சப்போர்ட் பண்ணி குடுக்கறது அப்புறம் எங்கேயாவது பார்ட்டி வந்துச்சுன்னா இவங்க கூப்பிடுவாங்க இவென்ட்குனு அதுக்கெல்லாம் போயி சப் சப்போர்ட் பண்ணி குடுக்கறது மேரேஜ்க்கு அதனால அவங்க ஏதோ பீஸ் வாங்கறது இல்ல அப்போ கத்துக்கிட்டேன் அப்புறம் செடி இந்த ஒரு ஒன்னன் நா ஆர வந்து சும்மா இருக்கேனேன் சொல்ட்டு அவரு கூட ஹான்ஸ் தெரியும் அதனால அப்டியே சொல்லி குடுத்துட்டு ம் ரெண்டு பேரும் அந்த டைம்ல கொஞ்சம் ஏதாவது பேஸ் அப்டின்னா பேசிக்கிறது ஏதாவது எங்கேயாவது வெளில போனும் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் வேணும்னு சொல்றது அப்படி அந்த டைம்ல கொஞ்சம் கான்வர்சேஷன் படுச்சுக்குவோம் அப்ப சின் சின்ன பசங்களாம் அப் ஆனா அங்க வரவங்கள் கிட்ட நம்ம- ஸ்ட்ரிக்டா இருக்க முடியாதுல்ல ஜாலியா தான இருக்க முடியும்
உஹம்ம்
அங்க கொஞ்சம் ஜாலியா இருந்துக்கிறது விளாண்டுட்டே சொல்லிக் கொடுத்தாதான் அவங்களும் டான்ஸ் பண்ணுவாங்க சின்ன பசங்கல்லாம் அங்க வரவங்க மோஸ்டா எவ்ளோ இயர்ஸ் ஒரு ஃபைவ் ஒரு செவன் டு எயிட் இயர்ஸ்ல இருக்க பேபிஸ் தான் வருவாங்க அடல்ட்ஸ் அவ்வளவுக்கு வரது இல்ல இந்த பேபிஸே தான் அப்டியே கண்டினூவா டான்ஸ் பண்ணாங்க அப்டின்னா அவங்களே பெரியவங்க ஆரவர்லும் அப்டியே டான்ஸ் கிளாஸ் வருவாங்க
உம் ஓகே ஓகே
உம் இவங்க பேரன்ட்ஸ் கே நானும் போய் கேட்டுறது ஏதாவது ஈவென்ட்க்குனா கூட்டிட் போறதா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்டின்னு ஆஹ் அந்த இந்த நம்ம கிளாஸ்லயே நல்லா- பண்ற டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கூட்டிட்டு ஈவெண்ட்க்கு நானும் கூட்டிட்டு போறத அந்த அ ஈவென்ட்ட கூட்டிட் இப்ப ஒரு அமௌண்ட் வந்து அவங்கிட்டே குடுத்துருவே இல்லன்னா பீஸ் வேண்டான் சொல்லிர்றது அந்த பேபிஸ்கு மட்டோ
மோ ஓகே ஓகே உம் உம் பெரியளவு பண்ணி நி நீங்க பாடியோ இது பண்ணிருப்பீங்களா மெயின்டென் பண்ணுவீங்களா கரெக்டா இருக்கீங்க
உஹம் அது யாராவது கூட சப்போட்டுக்கு இருந்தாங்க ஹம் என்னது ஏதோ ரிஜெக்ஷன்ஸ் எதுவு சொல்லாம இருந்தாங்க அப்டின்னாலே நம்ளுக்கு அவ்ளவுக்கு எது ஆஹ் ஸ்ட்ரெஸ் ஆகாது அது எப்டி சொல்றாங்கள அப்டி சொல்றாங்கள அதுவு இல்லாம நம்ம எடுக்கிற டிசிஷன் வந்து கரெக்ட்டா இருந்துதுனா யாரோ இது சொல்ல மாட்டாங்கள கரெக்டா பண்ணிட் கரெக்டா பண்ணிட் ட்ருனு அப்படின்னா அவங்களு செரி ஓகே விட்ருவாங்க ஏதாவது ஏசகு பசக்கா பண்ணாதா நம்மள திட்டுவாங்க நம்மளுக்கு ஸ்ரெஸ் ஆகு நம்மள எதுக்கு இவங்க சொல்றாங்க இவுங்ளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு அப்ப கொஸ்டின் ஆகொ அது மாரி நம்ம எது பண்ணிக்
ஓகே ஒகே நா இங்க ஒரு டியூஷன் அதுகபுரோ பேர் பண்ணி அவங்களுக்கு எடுத்து அப்புரோ சைட்ல நா படிச்சு
உம்
நம் வீட்டு வேல பண்ணி இதுக்கே எனக்கு ஏதோ ஒரு ஸ்ரெஸ்ஸா இருக்கற மாதிரி என் இது இந்த அது வேல இது பண்ணணுமா இது இல்லாட்டி இப் ஓ நா இந்த காம்படடேட்டிவ் எக்ஸாம்லட்டி கூட ஏதோ ஒர்க் போய் இது பண்ணலா சரி இந்த எக்ஸாம்க்கு படிச்சிட்டுட்ருக்கறங்க இதுக்கு மறுபடியு எதுக்கு ஒர்க்கு இந்த எக்ஸாம் எழுதி டு அதுல ரிசல்ஸ் பாத்துட்டு வேணா ச் ஒர்க் ஜாயின் பண்ணிக்கலா அப்படினு சொல்லிட்டு அந்த ஒர்க் க வச்சுட்டு சரி எக்ஸாம்க்கு மட் ற்றுனு நம்ம டெய்லி காலையில இருந்து படிபோமா அனா எக்ஸாம்கு ஒரு பென் பண்ணுவோ அப்பறோ அந்த டைம் வேஸ்ட் தான் ஆகும் அதெல்லாம் மிச்ச நேரம் அதான் சரியா எல்லாம் தெரிஞ்ச எப்ப நம்ம படி தான் திருப்பி ரிகால் பண்ணி இந்த எக்ஸாமக்கெல்லாம் படிப்போம் அதையே இவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தம்ன்னா சரௌண்டிங் நம்ம வீட்ட சுத்தி இருக்கிறவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தானா அவங்க நம்மளுக்கும் நாலேஜ் இத ஆகும் அவுங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த ஒரு டிசிஷன் எடுத்து இப்ப பண்ணது
சூப்பர் சூப்பர் உங்களுக்கும் கொஞ்சம் பெனிபிட்டா தான் இருக்கும் அவுங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது உங்களுக்கு கும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிகிட்ட மாரி இருக்கும்
உம் இப்ப இவுங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது மார்னிங் ஸ்டடிஸ் அவ்ளோ மார்னிங் ஸ்டடிஸ் ரொம்ப எடுத்துக்கிட்டேன்னா ஈவினிங் அதையே இப்ப இங்க ரீகால் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரீட் கோள் பண்றதுங்கறது இல்ல இதுலேயே நம்ம பண்ணி க்கலாம் அப்புறோ இந்த டியூஷன் எதுக் பாக்கம்போது பசங்ளு அங்கேயே படிச்சிருவாங்க இல்லாட்டி அவுங்களு அவுங்களுக்கு சொல்லிக் குடுக்கணு எல்லா பசங்க கூட சேந்து பசங்களு கோம்போது அவுங்களுக் கோரு இது கெடைக்குல்ல எதுன்ணு படிக்கணு அப் அப்டின்னு ஒரு இது கெடைக்கு அதனால்ல அதெல்லாவு யோசிச்சு செரி டியூஷன் இது பண்ணிர்லா
உம்
அப்டின்னு பண்ணத்தா ஆனா ஏதோ ஒரு பேர்டன் மாதிரி
நீங்க ஈஸியா பண்ணிக்கோங்க அ ஈஸி பண்ணிக்கோங்க வொர்க் வொர்க்கெல்லா கொஞ்ச டக்கு டக்குன் முடிஞ்சு ச்ச நீங்க எதாவது வெளிய எங்கேயாவது போயிட்டு வாங்க பார்க்கு எதாவது ப்ளேயிங் கேம்ஸு இல்ல எதாவது ஷாப்பிங் அந்த மேரி போனீங்ன்னா உங்களுக்கு கொஞ்சோ ஃப்ரீயாருக்கு
அ சத் கண் இது தானா இது சா சாட்டர்டேயும் சாட்டர்டே சண்டே ச் ச சண்டே கூட மோஸ்ட்டா வர்ற பள்ளைங்கோ ப பசங் பசங்களு இருக்காங்க என்ன மண்டே க்கா ஸ்கூலோ ஸ்கூல் இருக்கறதுனால சாட்டர்டே ச அப்பிடியே வந்தோன்ன வெள்ளாட போய்டுவாங்க சண்டே ஃபுல்லா வெள்ளாண்டுருவாங்க அப்ப என்ன சண்டே நைட் ன்ட்டு வருவாங்க வந்து அது இது இந்த டவுட் ந்த அந்த டவுட்ன்னு உட்க்காந்து அவுங்களுக்கு சொல்லிக் குடுக்கணு ஆமா அவங் இது இதுதா பண்ணுன் சொல்லிட்டு போகவு முடியாது இது இதுதா டவு டவுட் சொன்னமாக்கூடியோ உட்காரணு அங்கேயே உட்காரணு இந்த டவுட் எல்லா கிளாரிஃபை பண்ணி இது பண்ணுனா அதுலே டைம் இது ஒரு நாள் நா வெளிய ஏதாது போயிட்டு ஃப்ரீயா போயிட் ட்டு வருறது அந்த மா மத்தபடி வேற எதுவுமே இல்ல எங்கேயோ போறதே இல்ல
ம் ஹெல்த்த பாத்துக்கோங்க ஜாலியா ஒர்க் பண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்காதீங்க
ம் அதுதா நானு ட்ரை பண்ணிட்ருக்க எப்டியாது ஸ்ட்ரெஸ் இல்லாம இது பண்ணா அப்ற ஸ்ட்ரெஸ் இல்லாமன்னா ஸ்மூத்தாவு பிஸ்னஸு அது பாத் ஸ்மூத்தாருக்கு ஸ்டடிஸ்லயு இன்னு ரொம்ப நம்ம கான்சன்ட்ரேட் பண்லா இது ஸ்ட்ரெஸ் ஆனதுனால இதுல எதோ டவுனான மாதிரி
ம் ம் ஓகே ஓகே ஓகே ஓகே இதுக்கு மேல எதனாலு எனக்கு கால் பண்ணுங்க எதாது சொலுயூஷன் வேணாலு கால் பண்ணுங்க நா உங்குளுக் ஏ ஆ சால்வ் பண்ணி தர
கால் பண்
ஆ ஆ செரி ஓகே அப்புற பேசலா